ஆ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குதுங்க இப்பதா
நா பேசுறது ஆ
ம் ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க
ஓகே நீங்க நல்லாருக்கீங்களா ம் நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கேங்க
ம் ம் கேக்குது கேக்குது கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குதா உங்களுக்கு டவர் இஷ்யுவா இருக்கு எதாவது நெட் ஒர்க் ம் நீயு நா பேசி முடுச்சோனே கொஞ்ச நேரொ கழிச்சுதா நீங்க அதுக்கான ஆன்சர் சொல்றங்க
அப்டிங்களா சேர் சேரி இல்ல நா சொல்லிந்தாருக்குறே எனக்கு கேட்டா தான சொல்றதுக்கு இங்கு வஞ்சி இங்க விட்டு விட்டு வருது எனக்கு
அப்புடியா
ஆமா
ரொம்ப நேரோ கழுச்சுல நீங்க சொல்றீங்க அப்டியான் கேட்டோனே ரொம்ப நேரோ கழுச்சு தா ஆமா அப்டீங்கீங்க
இல்ல இல்ல நானு உடனே சொல்றே ஆப்ல இப்போ
ஆ இப்ப கேக்குது இப்ப கிளியரா இருக்கு
ஆ சேர் சேர் அது நடுல கால் பண்ணிட்டே இருக்காங்க அது வேரனால கால் பண்ணிட்டே இருக்கு நடுல ஹலோ கேக்குதுங்களா
அப்டியா ஆ இப்பதா கேக்குது நீங்க எதோ சொல்லுங்க
இல்ல நடுல கால் பண்ணிட்டே இருந்தாங்க
ஆ ஆ
ம்
ம்
அதுனால தா
ம் ஓகே சிஸ்டர் இப்ப நைட்டு இரவுக்கு எதாவது சமையல் செஞ்சாச்சா
இல்ல செய்யணு தோச சிக்கன் தா எதுனா செய்ணு நெனைக்றே நா இன்னைக் காலேலயே நான்வெஜ் எடுக்கல
ம்
ஏதாச்சு கிரேவி அந்த மாரிதா செய்ய சொல்லுவாங்க ஏனா இங்க சாப்பறகே சண்டே மன் சண்டே அந்த மாரி தா எடுப்போ நெறைய
ம்
அதுனால இப்போ செய்ய சொல்லுவாங்கன் நெனைக்கிறே நைட்டு ம்
நீங்க வீட்ல செஞ்சீங்களா வெலைக்கு வாங்கிட்டீங்களா பிரியாணி
நாங்க வெளிய தா வாங்குனோ
ம் ம் வீட்ல அம்மாலா செய்ய மாட்டாங்களா
செய்வாங்க அது வந்து எப்டின்னா ப்ரோ க்ராம் ஏதாவது இது ஃபங்க்ஷனா மட்டு தா செய்வாங்க
அப்டிங்ளா சேரி சேரி ம் ம்
தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல் ஆயுத பூஜ சரஸ்வதி பூஜை
அந்த மாரி தா செய்றாங்க
ஆமா ஆமா
அந்த மாரினா அங்க உங்க வீட்டுல நான்வெஜ்ஜு
ஆமா ஆமா
ம் ம் பொங்கல் நா அப்பயு நான் வெஜ்ஜா
பொங்கல்னா நான்வெஜ் இல்ல அப்போ ஆ ஆயுத பூஜ சரஸ்வதி பூஜை அப்ப போதுதா பிரியாணி சமைப்பாங்க சொன்னே
ம் ஹூம்
ம் இந்த டைம் இந் இந்த டைம்ல இந்த டைம் இந்த டைம்லா அப்டி செய்ய மாட்டாங்க
ம் ஹும்
ம்
சரி சரி
நா கிறிஸ்டின் தானே நாங்க எப்ப நாலு சாப்டுவோ ம் ம்
அத அதா என்ன சர்ச்சுக்கு போவீங்க ஆனா நான்வெஜ் சாப்ட்டு போலா சர்ச்சிக்கு
ம் ஆனா நாங்க உபாச இருந்துட்டு தா போவோ எப்டின்னா கால்ல சாப்புடாம போவோ ஆ ச சர் ச்சுக்கல்லா போயிட்டு வந்தா சாப்டுவோ
ம் அந்த மாரி ஒவ்வத்தருக்குறாங்க ஒவ்வொத்துரு அப்டியே ஈவினிங் போறவங்களு இக்குறாங்க ம் ம்
நீ கால்ல கூட அப்டிதா போன நானு இன்னிக்கு
ம்
சாப்டாம
ம் அதா அதா
ம்
நாங்க கோயிலுக்கு போற மாரி நீங்க அப்டி போயிட்டு வரீங்க
ஆமா சண்டேனாலே அங்க போய்தா ஆகணு போகணு நம்ம போனாதா நமக்கு ஒரு இவ்ளோ நாள் வேல பாத்தறதுக்கு
ம்
எவ்ளோ வேண்டிட்டு நன்றி சொல்லிக்கிட்டே தா ஆகனு அதுக்கப்பறோ தா நம்ம அடுத்த வாரோ நமக்கு ஏதோ ஒரு ஆ வேண்டிக்குறே
எனக்கு கொழந்த பொறக்கணுனு வேண்டிகங்க ம் சரிங்க
எல்லாருமே வேண்றதா ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒ ஒரு வாரோ வேல பாத்துட்டு ஒரு நா நன்றி சொல்லணும் குடுத்த இவ்ளோ நாள் பாதுகாத்த தேவனுக்காண்டி கடவுளுக்காண்டி
ம் ம்
கண்டிப்பா நம்ம
ஆமா ம் ம் நாங்களும் டென்த் வரையும் கிறிஸ்டியன் இன்ஸ்யூட்ல படிச்சோம்
ம்
டென்த் வரையும் அந்த மாரி
வாய்ஸ் பிரேக் ஆகுது சிஸ்டர்
ஏ கிறிஸ்டின்ஸ்ல இப்போ கேக்குதுங்களா
ஆமா ஆ இப்ப கேக்குது
அப்டியே பேசு நேரம் கம்மி நீங்க கொஞ்சம் தொடர்ந்து பேசுங்க நான் போய் அப்டியே பால் வாங்கிட்டு வந்துறேன் பால் காரர் வன்டாரு கீழ நீங்க பேசிட்டே வாங்க அப்டியே தொடர்ந்து நீங்க ஏதாவது ஏதாவது நீங்க தொடர்ந்து பேசுங்க
ஆ ஓகே சிஸ்டர் உங்க ஸ்கூல் லைப்ல நான் ஸ்கூல் லைப்ல படிக்கும் போது ஹாஸ்டல்ல இருந்து இப்டியே சின்ன வயசுல தங்கிட்டேன் ஆ தங்கிட்டு அதுக்கப்பறோ இப்ப அதே மேரி இப்ப காலேஜ் லைப்லயும் அதே மேரி ஹாஸ்டல்ல தங்கிதான் படிச்சிட்டு இருக்கேன் உங்க வீட்ல உள்ள நனப்புனா அவ்ளோவா வராது எப்டின்னா கால்ல காலைல ஏன்ச்சி கால்லே நம்மளா தான் ஏன்ச்சி நம்மளா கெளம்பற மாரிதான் இருக்கும் வீட்லனா அம்மா அப்பா இருப் பாங்க அ உடனே எழிப்பிவுட்டு போடா டக்குன்னு போடா போய் அ குளிச்சுட்டு டக்குன்னு கெளம்புடா அப்டிங்கற மாரி சொல்லுவாங்க ப சில நேரம் ஏத்தி விட வருவாங்க ஆனா அப்டி அங்க கெடயாது நம்பள எந்திக்கணும் நம்மள ப்ரெஷ் பண்ணணும் நம் மளா எல்லாமே டக்கு டக்குன்னு கெளம்பி போற மாரி இருக்கும் அதே மாரிதான் என் லைப்பும் போய்கிட்டு இருக்கு ஆ சின்ன வயசுல இருந்து சிக்ஸ் த்ல இருந்து இப்ப என்ன காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ்லே இப்ப முடிக்க போறேன் காலேஜ் முடிச்சு தே நெக்ஸ்ட் வேலதான் அப்டியே ஹாஸ்டல் இங்கயே பழவ ஆரம்பிச்சிருச்ச
உம் ஆமா அத்அதான்
ம் அதுக்கப்பறோ இப்போ அதே அதே அதே மாதிரி கண்டிப்பா ஃபால்லோ பண்ணிட்டு வறேன் வீட்டு வீட்டு நப் இல்லாம அ அதே மாதிரி எப்பமாது ஒரு தடவ வருவ ஹாஸ்ட்டல்லே தான் இருப்ப ஹாஸ்ட்டல்லயும் விட மாட்டாங்க ஒன் மந்த்துக்கு அப்பறம் தான் வி விடுவாங்க அதா ஒன் மந்த்த அப்பறம் வந்து விட்டுட்டு
ம்
அதுக்கப்பறம் பீஸ் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க ஒன் மந்தக்கு அப்பறோ
ம் ம்
என் ஃபீஸ் வாங்கி கட்டுற வேண்டிதான்
ம் ம்
இதான் என் லைஃப் இதான் போயிட்டே இருக்கு இப்டியே ரன்ஆகிட்டே இருக்குது ஃப்ரீ டைம்லாம் அம்மா அப்பா வந்து இது பண்ணுவேன் இங்க வந்த பிறகு இப்போ ஒன் மந்த் லீவு அதான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்
பரவால்ல பரவால்ல நாங்களு அப்டிதா அப்பா அம்மாக்கு காலேஜ் முச்சிக்கும்புடி படிக்கும்போதெல்லா ஹெல்ப் பண்ணுவோ ம் நாங்களும் அங்க அப்பா கட வேச்சிருந்தாங்க கொஞ்ச ஹெல்ப்ஃபுல்லா போயிட்டு வருவோ அந்த மாரி
ம் ம் ம்
நாஙாக காலேஜ் போயிட்டு வந்தோட்னே அவுங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் போய் கடையில ஒக்கர்றது அவுங்களுக்கு கொஞ்சோ ரெஸ்ட் ஸ்ட் உட்றத்து
ம்
அந்த மாரில்லா பண்ணுவோ அப்பா கொஞ்ச நோரோ படுத்தெழுந்து வரூ வாங்க அந்த மாரிலா நானு ஹெல்ப் பண்ணுவோ நானு தாங்கையு
ம்
ம் ம் தங்கையு அப்டிதா பட்சிட்டு சென்னையில எல்லாருமே சென்னைல கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல இருந்தோ சென்னையில ஒர்க் பண்ணிருந்தோ அப்பல்லா ஹாஸ்டலு ஹாஸ்டல் ஃபுட்டு ஹாஸ்டல் வாழ்க்க அது மாரிதா
ஆ ஓகே சிஸ்டர்
ம் அங்க மழ எப்டி மழ வருதா என்ன
மழ இல்ல சிஸ்டர் ஃபுல்லா வெயில் அடிக்கிற நேரோ வெயில் அடிக்கி மழ பெய்ற நேரோ மழ பெய்ய மாட் க்கி அப்டிங்கிற மாரி உட்டாவா எல்லாமே ஆ
ம்
இங்க எப்டின்னா மழ பெய்யற நேரோ மழ பெய்ய மாட்டேகி வெயிலடிக் வெயில் அடிக்க திடீர்னு மழ பெய்து திடீர்னு வெயில் அடிக்கி அன்னைக்கு அப்டிதா ஒரு நாளு ம் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழ பெய்ஞ்சி எங்க ஊர்ல காலைல ஃபுல்லுமே நல்லா வெயில் அடிச்சி அதுக்கப்புறோ கொஞ்ச நோரோ கழிச்சு ஈவ்னிங் அப்புறோ மழ பெயிட்டு இருட் ட்டாயி அப்டியே இடிலா இடிச்சி அதே மாரி ரொம்பையு மழ பெய்ய ஆரம்பிச்சிருச்சி பலந்த பலமா
ம் ம்
அதுக்கப்றோ அதுல எங்க வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு
ம்
ஆ என்ன பிரச்சன இன்னா டி வி இதயிடுச்சி
அப்டிங்ளா
ஆமா எப்டின்னா மழ பேஞ்சி அது மூலம் பக்கத்து எங்க பக்கத்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு பனமரம் உண்டு ஹைட்டா அந்த பனமரமே இடி இடிபட்டு தீ எரிஞ்சுட்டு ஃபுல்லாப் பச்ச பச்சேர்னு இருந்ஞ்சி எல்லாமே தீயெரிஞ்சு கருகிட்டு
ஆமா இடி உழுந்த அப்டித்தா இருக்கு நாங்களே இடி உழுந்த எடத்தெல்லா பாத் த்திருக்கோ அங்கியு அப்டிதா அந்த எடத்த அப்டியே கருகி போயிடு
ஆ ஆ ஆ கரி கரிகிட்டு ஆ ஆ அதுக்கப் அப்பறோ எங்க வீட்ல உள்ள ஒரு எல் இ டி டி வி தா இப்போ வாங்னாங் ஆ இப்போ வாங்கி ஒரு ரெண்டு வாரம் தா இருக்கும் சத்யால அ எடுத் தோம்
ம்
ஆ ஒனேடான் அப்டிங்கற மாரி ஒரு கம்பனி
அ
ஆ இருவதாயிரூபாய்க்கு எடுத்தோம் ஆ எடுத்து இப்பதா மாட்னே எல் இ டி வி மாட்டிட்டு அதுக்கப்றம் இல்ல மழ பேன்ச்ன்னு சொன்னேம்ல நமலு அன்னைக்கு மார்னிங்லா நல்லா தா ஓடிருக்கு டிவி வீட்ல பாத்ருக்காங்க அதுக்கப்றம் அ ஈவினிங் மழ பேஞ்சிருச்ச சா நம்மல்லா எல்லாமே கேபிள் கேபிள் கனெக்ஷன் அதுக்கப்றம் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க
ம்
டிவி எல்லாமே ஆஃப் பண்ணிதா இருந்துச்சு ஆனா எப்டி டிவி ஓடாம போனதுனு எங்களுக்கும் தெரில அதுக்கப்றம் அப்டியே நின்று நின்றுச்சு ஆ ஒண்ணுமே பண்ண முடில எல்லாமே பிளாங்க்கா இருக்கு
அது டிஸ்பிளேவும் அப்டியே போயிட்டு மாரி இதுவரும்
ஆ ஒண்ணுமே எதுமே ஸ்க்ரீன்ல எதுவுமே லைட் எதுவுமே எரியல அப்டியே பிளாங்க பிளாக் ஸ்கிரீனா இருக்கு
ஆ
அவ்ள தா அதுக்கப்றம் மறுபடி அ அந்த கம்பெனிக்கு ஃபோன் அடிச்சு கேட் டு
ம் ம் எங்கள்து அப்டித்தா ஒரு வாட்டி டிவி அந்த மாரிதா ஆயிருச்சு
ஆ
அதனால இடி மின்னல் வரும்போது அவ்ளவு போடமாட்ட
ஆ நாங்க போடவே இல்லை அன்னைக்கு மார்னிங் தா போட்டோ மழ பேயஞ்ச அந்த மார்ல்லாம் பா ஆகும் அப்டிங்கற மாரி எங்களுக்கு தெரியும் முன்னாடியே
னா கூட அந்த எஃபெக்ட் வரும் டிவிக்கு பக்கத்துல இடி உளுந்து பக்கத்துல இடி எதனா உழுந்து அந்த மாரி கூட வருன்றன்
ம்
ம்
அதா பக்கத்துல இடி விழுந்திருச்சு அதா இதா இருக்குன்னு நனைக்றே சிஸ்டர் பக்கத்துல எங்க வீட எங்க வீட்டு பக்கத்துல உள்ள எல்லார் வீட்லயும் இந்த மாரி எல் இ டிவி இருக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி உழுந்த அவங்க வீட்டுல கூட அ எல் இ டிவி இருக்க ஆன அவங்க அவங்க வீட்ல எல்லாம் ஒண்ணமே ஆகலை எங்க வீட்லதா ஆயிருச்சு என்னன்ன தெரில சிஸ்ட்டர்
ம் ம் அதா என்னனு தெரிலயே உங்களுக்கு அது ஒருவேள கனெக்ஷன் ஒருவேள இதுவாக்குமோன்னு தெரில வீட்டு அந்த மாரி கூட இருக்கு ஒவ்வொருத்தரும் நறைய பேத்க்கு அந்த மாரி ஆக எங்கூர்ல எல்லாம் இடி மின் இடி இடிச்சி டிவி எல்லாம் போச்சு பெரிய ஷி அந்த மாரில்லாம்
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப வாங்கி ரெண்டு வாரன்தா ஆயிருக்கு அதுக்குள்ள இந்த மாரி பிரச்சன ஆயிருச்சு
அதா அதா
ம்
ம் அதா இந்த மாதிரிலாம் நெறைய இஷ்யூ வரும் டிவி இதெல்லாம் உம் உம் நாங்களும் வாங்கி ரெண்டு வருஷம் ச்சு ஆனா எந்த இஷ்யூ வரல அந்த மாதிரி இத்தனைக்கு இடி மின்னல் எல்லாம் போட்டுட்டுதான் இருக்காங்க உம்
ஓகே சிஸ்டர் அது அடு
சேரி நம்ம கால் வந்து முடிய போது நம்ம அடுத்த இதுல பாக்கலாம் அ த்து ஆ நன்றிங்க
ம் நன்றி